அலோ ஆஹ சொல்லும்
ஆஹா ஆஹ சொல்லுங்க ஏ தம்பி ஏத்துப்பானு சொல்லிட்டு போனீங்களேக்கா என்னாச்சு
அவ நா கொஞ்சோ அழுத மாரி சவுன்டு கேட்டுச்சு அவ பொருண்டு பொருண்டு படுப்பா பக்கத்துல தேடி பாப்பா நா இருக்கனா இல்லியான் சொல்லிட்டு பாப்பானா அதா செரி பாத்துட்டு வந்த செரியா பாத்தா அப்பறோ பாத்து தூங்கிட்டா அப்டியே
அப்டிங்களா அதாங்க்கா அது கூகுள்ல பாத்த அஹ அதா எக்ஸாம் வந்து வருது சொல்லியிருந்தாங்க அதா என்ன பண்றதுன்னு தெரல அதா நீங்க சிலபஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களாக்கா
சிலபஸாப்பா இருக்குப்பா நா உனக்கு அனிப்புடுற செரியா ஓக் ஓகேடா நா ஒனக்கு அனிப்புடுற ஓ ஓகேவா அப்புறோ அந்த நோட்டிபிகேஷன் அனுப்பிருக் க்காங்க அதே உனக்கு என்மா ஷேர் பண்ணி வுடுற செரியா
ஆ ஓகேக்கா செரிக்கா அட்டன் பண்றங்க்கா
ஓகேடா ஏதாவது டவுட் இருந்தா கேளு செரியா சொல்ற எது இதுபண்ணோன் சொல்ட்டு முக்கியமா என்ன சொல்றாங் தெரியுமா நம்ம இந்த இந்த இது புக் புக்ஸ்தா சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த் வரிக்கு புக்ஸ் வாங்கி வச்சுக்க சொல்றாங்க த சைன்ஸ் ஸ் சோஷியல்லு அப்பறோ வந்து என்ன தெரியுமா மேக்ஸ்க் கூட வேண்டா அத ஓகே நம்ம ஜென்ரல் இந்தமா பாாத்துக்கலா வையே. சயின்ஸ்சு சோசியல் அப்பறோத். தமிலு அப்பறோ இந்த இது இருக்கு பாத்தியேக் எக்கனாமிக்ஸு அப் புறோ வந்து வேற என்னப்பா இருக்கு சப்ஜெக்ட்டு
சோசியல் சயின்ஸ்தா
ஆயிக் எக்கனாமிக்ஸ் வர சிறிய பாலிட்டி வருன்னு நெனிக்கிற. பால்டி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வ நல்லா இருக்குல்ல ஹிஸ்
ஆம் ஆமா
புக்ஸ் எல்லா வந்து வாங்கி வெச்சுக்கோங் தமிழ் மீடியம்மா இருந்தாலு செரி தமிழ் மீடியத்திலயே வந்து இந்த இங்கிலீஷும் இருக்குல்ல நம்மந்த இந்த சிலபஸ்சு ஆஹம் என்னது கவர்மெண்ட் ஸ்கூல் செலபஸ் இருக்கும் பாத் தியா அதுல ரெண்டு புக் வருல்ல இங்கிலீஷ் தமிழ் மீடியம் அதுல வந்து வாங்கி வெச்சுக்க சொல்றாங்க வாங்கி வெச்சுட்டு அதே வந்து அத வந் து அதா அத வச்சுட்டு நம்ம இந்த சிலபஸ் என்ன வருது அப்டின்னு சொல்லிட்டு அது தி இதியு கம்பேர் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணி படிக்க சொல்றாங்க அப்படி படிச்சு வச்சாலே போது னு அப்டின்னு அது மட்டும் இல்ல கட் ஆப் வந்து பாத்தின்னா நமக்குன்னு அந்த ஒவ்வொரு இந்த இது கேஸ்ட் வைஸ்சா வச்சுருக்காங்க இப்போ ஒரு நம் நம்ம ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு பத்தாயிரோ லிஸ்டக்குள்ள போனாதா இப்போ கொறஞ்சது ஒரு பதிமூணு லட்சோ பேர் எழுதுறாங்கன் வச்சுக்கோ அதுல வந்து பாத்தா ஒரு பத்தாயிரோ அந்த ரேங்கிங்ல போணு கெடச்சாதா நமக்கா எது ஏதாவது ஒரு போஸ்டிங் கெடைக்கு
நீங்க எழுதி இருக்கீங்களாக்கா
நா வந்து இல்ல என்ன சொல்றதுக்கு ரெண் ஒ ரெண்டு ஒரு வாட்டி எழுதிருக்கம்ப்பா நா ஃபர்ஸ்ட்டு கன்சீவா இருக்கும் போது இது ஆமா எம் பொண்ணு ஃபஸ்ட்டு கன்சீவா இருக்கும் போது இங்கதா இருந்த அப்போ எழுதுன ஒரு வா டி அப்போ வந்து வேக்கன்சி வந்து பாத்தா எவ்வளோ சம் இதா அப்போ வந்து அப்போ எழுதுன அப்போ வந்து நா என்ன படிக்கலப்பா நா ஓப்பனா சொல்ற இந்த மாதிரி பிரீவியஸ் இருக் கொஸ்டின் பேப்பர் சும்மா ரெண்டு மூணு பாத்த ஏதோ ஒன்ன அப்படியே அந்த இதுல போய் எழுதிட்ட எழுதுன என்ன ஆய் போச்சு ஒரு லட்சோ அந்த ரேங்க் ஏதோ வந்து ச்சு அப்போ பதிமூணு லட்சோ பேர் எழு துனோ அதுல ஒன் ஒரு லட்ச்சத் அந்த ச அந்த இதுல வந்துச்சு எனக்கு
இதுல எதுலக்கா வரு அந்த நோட்டிபிகேஷன் போன்லயே வருமா மெயில்ல
இன்னெதுடா நம்ம பாஸ் அந்த ரிஸ் இல்ல ரிஸ்டா அது இந்த ரே போடுவாங்க பாத்தல்ல ரிசல்ட் ஆஹ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொ நியூஸ் நியூஸ்ல தான் தெரியும் இந்த மாதிரி ஆமா டி என் பி ஸ சி இந்த குரூப் போரா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அந்த நம்ப என்ன எழுதுறோமோ அந்த ரிசல்ட் சொல்லுவாங்க அஹ் ரிசல்ட் வந்து இந்த மாரி அன்னோன்ஸ் பண்றோம் ஆஹ் அது நம்ம போட்டோனே நம்ம ஜஸ்ட் நம்ம நீங்க சொன்ன மா அன்லைன்ல நம்ம சர்ச் பண்ணாலே போதும் வந்துரும் அதுல வந்து நமக்கு நம்மளலோட இது இருக்கும் பத்தல அத அந்த என்ன சொல்ல நம்பர் இருக்கும் ரெஜிஸ் ட்டர் நம்பர் இருக்கும்ல எக்ஸாமுக்கு எழுதி ரிஜிஸ்டர் நம்பர் அந்த ரெஜிஸ் ட்டர் நம்ம நம்ம டைப் பண்ணா நம்ம எப்டி நம்ம டென்த் பிளஸ் டுனால எழுதுன எப்டி கண்டுபிடிப்போ அதே மெத்தட் தான் அந்த மாதரி டைப் பண்ணி பாத்தேன்னா அதுல வந்து ரிலீஸ் பண்ண அதுல போட்டுருவாங்க நம்ம எந் எந் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் சேரியா எத்தனாவது ரேங்க் ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருவாங்க அதான் வந்து என்ன சொல்றாங்க குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டவர் படிக்கணுமா கண்டினியூஸா
நான் ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சதில்லக்கா
சொல்றாங்கப்பா இந்த டி என் பி சி வந்து என்ன ஜெயிச்சவங்கல்லாம் சொல்றதும் சேரி கோச்சிங் கிளாஸ்ல இதான் சொல்றாங்க ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஆறுல இருந்து எட்டு மணிக்கு குறைஞ்சது ஆறு மணிக்கு கம்பல்சரி படிச்சியாணுபா அது எப்படிவேணா படிச்சிக அது பிரச்சனை இல்ல ஆறு மணிக்குவோரு கண்டினியூஸா ஒரு நாள் கூட வந்து என்னச்சொல்றதுக்கு விடாம கண்டினியூஸா படிச்சன்னா கண்டிப்பா இந்த பத்தாயிரம் லிஸ்ட் ட்டுக்குள்ள வந்துடலாம
அய்யயோ அதுக்கு வாய்ப்பில்லா கம்மி நினைக்கிறேன் இல்ல என தெரிஞ்ச ஒரு அண்ணா கூட இருக்காரு அவர் கூட குரூப் ப்போர்எக்ஸாம் எழுதிட்டு இந்த ரேஷன் கட
ஆமா ஓகே ஓகே அவர் எத்தனை வாட்டி அவர் எத்தனை வாட்டி அட்டன் பண்ணருனு கேட்டு பா த்தியா
அதங்கா கேட்கவேயில்லா நா கேட்டா எப்படி நான் ஜாயின் பண்ணிங்க அப்பிடின்ற மாரி கேட்ட இல்லாம எக்ஸாம் தானம்மா எழுதி தன அப்டின்னு சொல் சொன்னாங்க அப்படிங்களா நா நீயோ எழுதுமா அப்டின் சொல்லுங்கக்கா
அதுதான் நான் சொன்னல இந்த பத்தயிரம் லிஸ்ட்ல வந்துச்சுன்னா அதுல இருந்து அந்த ஷார்ட் அவுட் பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து எப்டி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா கேர்ள்சுக்கு அந்த உமென்ஸ்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு வச்சிருக்காங்க அது மாதிரியும் ஆஹ் ஜென்ஸ்க்கு எவ்வளவு ஒதுக் இதோ அதே டைம்ல இந்த நம்மளோட அந்த இது வச்சு கேஸ்ட் வைசாவும் பிரிப்பாங்க கட் ஆஃப் எல்லாம் அப்படிதான் செட் பண்ணுவாங்க இங்ப ஒருத்தவங்க நூத்தி அன்பாது மார்க் எடுக்குறாங்கன்னா வச்சுக்கோ அதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குறாங்க நூத்திஅன்பது சாரி முன்னுருக்கு நூத்தா அன்பது நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு எடுக்குறாங்க வச்சுக்கோ அதுல அந்த மார்க்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்துதான் கட்ட ஆஃப் அவங்க ரெடி பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கு மேல இப்டி எல்லாம் எடுக்கிறாங்க இப்ப இப்போ ஒரே ஆள் வந்துன்ன சொ குறைஞ்சோ நூறு இருநூறு பேர் வந்து ஒரே மார்க்கு எடுத்துருக்கலாம்ல அப்டி கூட இருக்கும் கட் ஆஃப் இல்ல அப்போ அந்த மாரி இருக்கும்போது அப்போ அந்த ரங்கிங் லிஸ்ட் ட்டு வந்து என்ன ஆகும் அதுதான் ஆகும் அந்த ரங்கிங் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரிச்சிருவாங்க உமனுக்கு எவ்ளோ ஒதுக்குமோ அதோ ஒதுக்கிறவங்க அந்தமாரி அப்பள ஒதுக்கிட்டு அதா பர்ஸ்ட் நல்ல மார்க் எடு த்தவங்களுக்குல்லா நல்ல நல்ல போஸ்டிங் எல்லா தருவாங்க இந்த கொஞ்ச நல்ல இதுல இருக்கிற இதுல்லா அதுக்கப்பறம் கொஞ்ச கம்மி கம்மியாயி வந்த மார்க் மார்க் கம்மிய் வரவங்களுக்குல்லா இந்த மாரி ஏதாவது இந்த அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிவிஷன்ல இருக்கிற மாரி அந்த மாரி ஸ்பிலிட் பண்ணி போடுவாங்க
புரியித்துக்கா ஆக மொத்தம் அப்போ வந்து இப்ப ஒரு வேலை கிடைணும் நம்ப எந்த லிஸ்ட்ல வந்து கரெக்ட் தா அந்த இதுல இருக்கனும் கா
பத்தாயிரமாக்குள்ள எடுக்கணும்ப பத்தாயிரம் பேருக்குள்ள இருக்குணுபா
பத்தாயிரம் பேருக்குள்ள பா இத்தன பேரு எத்தன பேர் எழுதுவாங்க அத பத்தாயிரம் குள்ள இருக்குது ரொம்ப டப்ஃ
ஆஹ் அந்த அதுதான் அதுதான் சொல்றேன் இந்த பத்தாயிரம் பேர் வரக்கூடிய ஆள்கள் யாருன்னு பாத்தேன்னா இந்த மாரி விடா முயற்சியா படிச்சிக்கிட்டே இருப்பாங்களா படிச்சிக்கிட்டே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்படி என்ன தூக்கத்தல கூட எழுப்பி கேட்டாலு சொல்லுவாங்களா அந்த மாரி ஆள்கள் தான் வந்து இந்த மாரி வர முடியுமா அப்ப நம்மல்லா எப்டி வர முடியோ
நாம ஒரு மணி நேரம் புக் எடுத்து வச்சாலே தூக் தூக்காவந்துரோ அக்கா அவங்க எப்டி இதா என்னால முடியவே முடியாது
கண்டிப்பா ஏன்னா வந்து நம் எக்ஸாம் டைம்லா படிச்சிருப்போ இப்ப டென்த் படிக்கும் போது பிளஸ் டூ படிக்கும்போதுல்லா ஓகே அந்த டைம்லாம் படிச்சிருப்போம் ஏன்னா எழுதனும் எப்படிய வாங்கினா அந்த டென்து நல்ல மார்க் எடுத்தாந்தான் நமக்கு கேட்ட கோர்ஸ் இது கிடைக்கும் குரூப் பு பிளஸ் டூல நல்ல மார்க் கா ஏ படிச்சு வாங்கினால நம்ப என்ன அடுத்தது படிக்க போறோமோ டிகிரியா இருக்கட்டோ எதுவா இருனாலு நம்ப சூஸ் பண்ற இதுக்காக அதுதான் படிச்சோ
நம்மளே கொரோனாள பாஸ் ஆயிட்டோன்க
அதே மாரிதா இதுவு இதுவு நம்ம எவ்ளோ தூரம் படிக்கிறோ அதுக்கேத்த மாரி நம்ம போஸ்ட்ல போய் உக்காருவொன் வச்சுக்கோயே ஆனா அதா அவுங்க என்ன சொல்றாங்கனா இது நீங்க அப்டியோசி க்காதிங்க ஒரு ஒரு வருஷ கஷ்டப்பட்டு படிச்சு நல்லா தேரிட்டனா அந்த கஷ்டப்பட்டதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் ஆயிட்டன்னா அப்றம் கஷ்டொ இல்லல்ல நமக்கு
ஆமா
நம்ம ஒ அறுவது வயசு வரைக்கு ந ம்மல யாருமே எதுமே பண்ண முடியா நல்லா இன்கிரிமெண்ட் பாக்கலா நல்ல பொஷிஷன்ல இருக்கலா நல்ல மரியாத இருக்கூ அது மட்டுல்ல என்ன சொ லீவ் போட்டாலு சம்பள தருவாங்க
கர்ட்டுதா
நம்ம வி இந்த ஸ் ப்ரைவேட்ல போன யாரா தருவாங்களா சொல்லு ரொம்ப லீவ் போட்ட த சீட்டக் கிழிச்சி அனிப்பிவுட் டுவாங்க வீட்டுக்கு போமா அப்டின்
ஆமா கவுர்மெண்ட்லல்லா வந்துந்த கொரோனா டைம்லல்லா அவுங்கள நல்லா வந்துச்சு மழ பெஞ்சாலு வரு உங்களுக்கு எல்லாமே எல்லா டைம்லயு வரு ஆனா நம்ப அப்டியா
அதுனாலதா அந்த இந்த பெனிஃபிட்டு்தா சொல்றாங்க அதுனால அத யோசிக்காதீங்க எப்பிடி டென்த்து பிளஸ் டூன்லா படி ச்சீங்க அதே மாரி இதையு ஒரு வர்ஷொ ஒரு வர்ஷொ கண்ணமூடி நல்லா இந்த மாரி அத என்ன சொல்றெ இந்தந்த புக்ஸெல்லா கரச்சி நல்லா குறுச்சு வச்சுக்கோங்க பிரைன்ல ஏத்திவச்சுக்கோ ஏ த்தி வச்சுட்டன்னா ப்ரச்சனல்ல நீங்க அத அட்டன் பண்ண அட்டன் பண்ண உங்களுக்கு ஐடியா வந்துரு எக்ஸாமு ஒரு ரெண்டு மூணு வாட்டி எழுதும் போது அடுத்து எல்லாருக்கு என்ன தெரிமா கொறஞ்சது வந்து என்ன தெரிமா ஒரு ரெண்டு அட்டம்டுலதா ரெண்டு அட்டன் பண்ணாதா மூனாது அட்டம்ட்லயாது கெடக்கிது அவுங்களுக்கு
புரியிதுக்கா
அதுனால வந்து அந்த மார் சொல்றாங்க செரிப்பாப்
சில பேர்லா என்ன சொல்றாங்கனாப் பாக்கங்கா இப்ப தெரிஞ்சவுங்களாருக் காங்கல்ல நீ இதுக்குள்ள எடுப்பா நம்ம காசு கட்டிப் பீலா அந்த மாரில்லாரு பேசுறாங்க
அப்பிடியாப்பா ஆனா வந்து இப்போ மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸுல்லா வந்து இப்ப கொஞ்ச டைட் பண்ட்டன் தா சொல்றாங்கப்பா அவ்ளோ இந்த மணி இது போம மார்க் இருந்தாதா போஸ்டிங் போட்றாங்க அப்டின்தா சொல்றாங்க
தெரிலக்கானா இப்ப ரீசென்ட்டா கேட்ட மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு
அப்பிடியா தெரிலப்பா நம்ம என்ன சொன் நீ சொன்ன மாதிரி ஆனா இதுல மேபி நடக்கலா டி என் பி சி எக்ஸாம்ஸ் ஏனா இது நம்ளோ இது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்காது இந்த மாரி
ஆமா அதுல நடக்காதுக்கா ஆனா இதுல வந்து அந் மாரி சொன்னாங்க நே பாஸாயிடு
ம் ம் ஓ நீ சொன்னது புரிஞ்சுச்சு அந்த எக்ஸாம் வந்து நீ பாஸ் ஆயி து ஒரு ஒரு அம்பதாயிரொ ரேங்க்குக்குள்ளயே எதோ வந்துட்டா கூட போட்டு வுட்டுட்லா அப்டிதான அதுதான சொல்ற நீ ஆ புரிஞ்சிச்சு கொஞ்ச சேந்த மாரி சொல்டா அதுக்கு வந்து எதாரா எக்ஸாம் பாஸ் பண்ணிருக் க்கா பரவால்ல அப்டின்னு சொல்லி போட்டுட்லானு அது என்னன்னு எனக்கு தெரியல ப்பா ஆனா வந்து நீ சொன்ன மாரி மேபி இருக்கலா ஏன்னா வந்து இது ந் சொன்ன மாரி நம்மளோட கவர்மெண்ட் இது இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து இதுல வந் து ஓகே நம்ம க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஓ கே அதுல வந்து எந்த இதுமே கெடையாது அந்த மாதிரி எல்லா.
ஆனா எதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கணு. அது இந்த வாட்டிதா எழுதலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு கோச்சிங் சென்டர் போன க்கா நானு அது வந்து ஃப்ரீதா. அவங்க நெறைய சொன்னாங்க ஆனா இருந்தாலுமே எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அதால நின்னுட்டே சனிக்கெழம ஞாயித்துக்கெழம போணு ரெண்டு நாள்தா ஆனா எனக்கு என்னமோ அது எனக்கு கொஞ்ச எஃபெக்ட் போட்ருந்தன்னா எனக்கு நா அ எக்ஸாம் ஏதாவது எழுதிருப்பே. அந்த எக்ஸாம்ன்னு சொன்னாங்க அத விட்டு பயந்து நா வன் ட்டே இந்த மாரி வந்து வார வார உங்களுக்கு எக் ஸாம் வப்ப அது சொன்னதுனால பயிந்து வன்ட்டே நானு.
அயே ஆமாப்பா கண்டிப்பாப்பா அவங்க வந்து நம்ம எந்த இதுல போனாலு எக்ஸாம்ஸ் வந்து வைக்கதா செய்வாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணுல்ல நம்ம நம்ம படிக்கிறோமா இல்லையா நம்மளால தேற முடியுமா அதுல அவங்க எக்ஸாம் வச்சு பாத்தாதான அவங்களுக்
ஆமாக்கா அதனாலதா இருந்தாலு நா போனே ரெண்டு வாரோ இருந்தாலுமே
அப்பிடியாப்பா பாரு அப்ப பாரு பாத்துட்டு இது பண்ணு ஓகேவா ம் ட்ரை பண்ணு கெடைக்கு கண்டிப்பா. ஓகேப்பா
செரிக்கா நா தூக்கோ வருது நா அப்றமா கால் பண்றேன்க்கா ஆ ஓகேக்கா பாய்க்கா குட் நைட்.